என்னா பேசலாமா
வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் வீட்டு்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஆஹ் கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லா இருக்கு
என்னது
கொஞ்சம் சத்தமா
அ
சவுண்டு ரொம்ப சவுண்டு ரொம்ப கம்மியா கேக்குது
ஆஹ ஆஹ சரி ச சமையெலெல்லாம் முடிஞ்சுதா இனிமேதானா
சமையல் எல்லாம் இன்ன இனிமே தான் சமைக்கணும் நீனஸ்
ஆஹ் முடுஞ்சுது சாப்பிட மட்டும் செய்யணும்
அஹ் என்ன சமையல் பண்ணீங்க
இ நை இரவுக்கு வந்து ரொட்டி பருப்பு பீஃப் குழம்பு அங்க என்ன ச சமையல் பண்ணீங்க
இங்க பாத்தீங்கன்னா சாம்பார் ஆஹ் உருண்ட கிழங்கு வருவல் இது நான் மதியம் சாப்பிட்டேன் நைட்டு பாத்தீங்கன்னா இட்லி இல்லைன்னா தோசை ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ணனும் ஆனா மதியத்துக்கு பண்ண சாம்பாரே நாங்க தொ வச்சுப்போம்
இட்லிக்கும் தோசை
இட்லிக்கு இல்ல இட்லியோ இல்ல தோசையோ அது நேரத்துக் கேத்த மாதிரி பண்ணிப்போ அ பீஃப் கறி எப்புடி பண்ணுவீங்க செய்முறை இருந்தா சொல்லுங்க
பீஃப் குழம்பா
ஆமா
பிஃப் குழம்புன்னா அது சும்மா இந்த உள்ளி இருக்குல்ல முதல்ல உள்ளியும் தக்காளியும் பச்ச மொளகு வெட்டி வெக்கிணு வெட்
உள்ளினா என்ன னேன் தெரிஞ்சுக்குலாமா
ட்டி வெச்சுட்டு கேக்குதா
கேக்குது உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது
ஆ வெட்டி வெச்சுட்டு அதுக்கப்புறோ வந்து குக்கு குக்கர் ருக்குல்ல
எனக்கு ஒரு சின்ன சந்தேக் கம் உள்ளி னா என்னன் தெரிஞ்சுக்குலாமா
ஆ சொல்லுங்க
உள்ளி அப்புடி என்றால் என்ன
என்னது
நீங்க சொன்னீங்க இல்லையா உள் உள்ளி பச்ச மிளகு அப்புடின்னு அந்த உள்ளி அப்புடின்னா என்ன
உள்ளினா பல்லாரி பெரிய பல்லா இருக்குல்ல அததா உள்ளின் சொல்வாங்க
அப்டியா அப்ப சின்ன சின்ன வெங் காயத்துக்கு என்ன சொல்லுவீங்க
சின்ன உள்ளின் சொல்வோ
சின்ன உள்ளி ஆ ஓகே ஆ நீங்க சொல்லுங்க மேடம்
ஆ அதுக்கப்றொ வந்து நல்லா வா இந்த உள்ளிய ய குக்கர் எடுத்து குக்கர அடுப்ப பத்தி வச்சுட்டு அதுல எண்ணெய ஊத்தி அப்றொ வந்து எறச்சி மசாலான் சொல்வாங்கல்ல எறச்சி மசாலானா தெரியுமா
எறச்சி மசாலா தெரியு நா கேரளா சைடு இருக்கும் போது கேள்விப்பட்ருக்க ஆனா இதுவரைக்கு அத நா உபயோகப்படுத்துனது இல்ல
அது எப்டின்னா அந்த ஏலக்கா இருக்குல ஏலக்கா க்ராம்பு பட்ட இந்த மூணு போட்டு ச மிக்சில போட்டு அரச்சி எடுத் தாதா அதுக்கு வேர்தஅ எறச்சி மசாலா ஆ அந்த எறச்சி மசாலாவா அந்த எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்றொ அந்த பல்லாரியு தக்காளியு பச்ச மொளகும் போட்டு நல்லா வசக்கணு
ஓகே
நல்லா வசக்கிட்டு
ஓகே
ஆ நல்லா வசக்கிட்டு அதுக்கப்றொ கொஞ்சொ அது உப்பு போடுங்க உப்பு போட்டா சீக்கரொ கொஞ்சொ உமிலி வந் பல்லாரி வந்து கொஞ்சொ நல் சீக்கரொ வந்து வசக்கலா கொஞ்சொ உப்பு போட்டோம்னா நல்லா வச கிட்டு அதுக்கப்றொ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தெரியுமா இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டு ந கூட கொஞ்சொ நல்லா வசக்கணு வசக்கிட்டு அதுக்கப்றொ வந்து அந்த நம்ம பீஃப் வந்து க கழுவி வச்சிருப்போம்ல
ஆமா
ஆ பீஃப வந்து அந்த உல்லிக்கூடல்லா போட்டு கொஞ்ச கொஞ் கொஞ்சொ கிண்டி உட்டுட்டு அப்றொம் மஞ்சப்பொடி மொளகு மிளகாய்த்தூளு அ மல்லித்தூளு அப்றொ வந்து இது பெருஞ்சீரத்தூளு தேவையான அளவு எல்லா
புரியிது புரியிது தோழி
ஆ அ தேவையான அளவு போட்டு அதுக்கப்றொ அத கொஞ் வந்து பீஃப் போட்டுக்குவ எல்லாத்தையு சேத்து கொஞ்சொ ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்றொ வந்து கொஞ்சொ உப்பு வந்து த பாத்துட்டு ரெண்டாவ்து கொஞ்சொ உப்பு போட்டுட்டு ஆ கொஞ்சொ உ ப்பையு போட்டுட்டு அதுக்கப்றொ வந்து தேங்கா வந்து தேவைக்குனு அரச்சு ஊத்தலா அந்த சும்மா தேங்கா துரியி வச்சுக்க தேவன் தேங்காய மட்டு கொஞ்சொ அரச்சு அத்ல ஊத்தன்னா ஊத்தலா இல்லாட்டா வேண்டா போட்டா அப்றொ அந்த மல்லி எல எல்லா இருக்குல்ல அதெல்லா போட்டுட்டு கொஞ்சொ தண்ணிய ஊத்தி தேவையான அளவு தண்ணிய ஊத்தி குக்கர மூடி வச்சுட்டா போது மூடி வச்சு அப்றொ அந்த அந்த ஒவ்வொரு எற ச்சிக்கு வந்து அந்த விசில் வந்து கணக்கு வருல்ல இப்போ செல எறச்சினா ஒரு அஞ்சு விசில்ல வெந்த்ரு செல விச எறச்சினா வந்து ஒரு எட்டு விசில் அந்த மாரி இருக்குல்ல அந்த மாரி போடணும் போட்டு எடுக்கணு கொழம்பு ரெடி அவ்வளோந்தா
அவ்ளோதான
ஆமா, ஆமா,
ஓகே நா எங்க வீட்ல இதுவரைக்கு நாங்க பீஃப் கறிக்கு பாத்தீங்கன்னா பீஃப்ப வந்து தனியா கழுகி வச்சிருவோ மஞ்ச பொடி எல்லாத்தியு போட்டு நல்லா கழுவி வச்சிருவோ அப்பறோ பாத்தீங்கன்னா நாங்க ஒரு குக்கர எடுத்துட்டு அதுல ப கொஞ்சமா எண்ணெ ஊத்தி அதுல பட் ட கிராம்பு ஏலக்கா சோம்பு இருக்கு இல்லையா அது போடுவோ அதுக்கப்பறோ பாத்தீங்கனா அ அண்ணாச்சிப்பூ, கடல் பாசி இதெல்லா இருக்கு இல்லையா அது எல்லாமே கொஞ்ச கொஞ்ச அளவு போட்டுப்போ போட்டுட்டு நீங்க சொன்ன மாரி உள்ளி இருக் இல்லையா பெரிய உள்ளி பெரிய உள்ளி அத நல்லா நைஸா நீட்ட வாக்குல கட் பண்ணிட்டு அதையு போட்டு நல்லா வதக் ட்டு அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோ, போட்டுட்டு அதுலயே தேவையான அளவு உப்பு போடுவோ உப்பு போட்டாதா அந்த உள்ளி சீக்கிரமா வந்து வதங்கு அ அதுக்கப்பறோ என்ன செய்வோனா அந்த கழுகி வச்ச பீஃப் இருக்கு இல்லையா அத எடுத்து போடுவோ, அதுக்கப்றோ அ நா சொல்லமறந்துட்டே அந்த வெங்காயோ இருக்கு இல்லையா வெங்காய வதக்கும்போதே தக்காளி ப ச்ச மொளகா ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக் போ
நாங்களு அப்டிதா அந்த வெங்காயத்து கூடையே அந்த தக்காளி பச்ச மொளவா போட்டு வதக் கிருவோ
ஆ, நீங்க த தக்காளி சொல்ல விட்டோனா நீங்க தக்காளி போட மாட்டீங்ளோனு நெனைச்ச அ நல்ல வதக்கிட்டே, ம், ம் அ இந்த பீஃப் கறி எடுத்து அதுல வச்சுட்டு குக்கர் போட்டு மூடிடுவோ மூடிட்டு ஹை அதாவது அடுப்ப வந்துட்டு வேகமா வச்சு ஒரு ரெண்டு விசில் வப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைவான தீயில ஒரு மூனு விசில் வரைக்கும் வப்போம் வச்சு எடுத்து பாத்தோம்னா அது நல்லா வெந்து வந்துருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க தேங்கா இருக்கு இல்லையா ஆ அ நம்ம வச்ச பல்லாரி பச்ச மொளகா அந்த பீஃப் எல்லாமே சேந்து அதோட வெந்து வந்துருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்கா இருக்கு இல்லையா அந்த தேங்காவோட கொஞ்சோண்டுப் பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா ஆ பெருஞ்சீரகோன்னா சோம்பு சோம்பு அத வந்துட்டு சேத்து அரச்சி அ பீஃப் நல்லா கொதிச்சு தோன்னா அ இந்த தேங்காவையும் பெரிஞ்சிருக்கத்தையும் அதுல ஊத்தி ஒரு ரெண்டு கொதி வந்தோன் ழ எறக்கி கொத்தமல்லி புதினா இருந்தா கொஞ்சம் போட்டு நாங்க எறக்கி சாப்புடுவோம் நல்லா இருக்கும்
நாங்க வந்து உள்ளி வந்து பல்லாரி குல அத வந்து விசில் போட மாட்டோம் கையிலயே வசக்குறதுதா நல்லா நின்னு முடி கையில நல்லா வசங்கோ அப்ப கொஞ்சம் கறி வந்து போனா சோயாட இருக்கும்
ஆ ஆனா நாங்க தேங்கா ஊத்தறதுக்கு முன்னாடியே நாங்க வீட்ல அரச்ச மொளஹா தூளுன் சொல்லுவோ எல்லா கொழம்புக்குமே அத யூஸ் பண்ணுவோ ஆமா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோ அதுக்கப்பறொ பாத்தீங்னா மல்லி தூள் இருக்குலயா தனியா அது தனியா இருக்கு அதையுமே கொஞ்ச போடுவோ கொஞ்ச போட்டுட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்யோன்டு போடுவோ போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பாக்கல வேண்டியதா உப்பு கம்மியா இருந்ததுன்னா போட்டுக்கலா இல்லைனா எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதா கொத்தமல்லி
சேரி சேரி
அஹ் நீங்க சொன்ன வகையிலயுமே நா எங்க வீட்டுல சொல்லுங்க தோழி
ரெம்ப இலன்னு சொல்லுவாங்கல்ல அது போடுவீங்களா
அது வந்து எங்க ஊரு சைட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்ட்டோ இருந்தா போடுவோ அதாவது எனக்கு நா எனக்கு ஞாபக தெரிஞ்சதுல இருந்து நா சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு தடவதா அந்த இலயையே பாத்திருக்க பாத்துட்டு இது என்னன்னு உள்ள போய் கேட்டது அப்புறம அவங்களே சொன்னாங்க அத ரம்ப இல அப்டின்ட்டு அஹ் நா ஒரு தடவை மட்டுதா அந்த இலய பாத்திருக்க யூஸ் பண்ணிருக்க ஆனா வாய்ப்பு இருந்தா நா வாங்குவ வாய்ப்பு இருந்து எனக்கு தெரிஞ்சு கடையில வித்துதுனா நா வாங்குவ வ ஆனா எங்க ஊரு சைடுலல்லா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டதா நா வந்து கடைசி சியா கன்னியாகுமரி கேரளா அந்த சைடு போகும்போது அந்த இலய பாத்த ஞாபக
ஆனா இங்க நறைய இங்க நறைய கிடைக்கு அதனால போடுறத
புரியுது புரியுது அதா நீங்க கேட்ட உடனே எனக்கு தெரியுது ஆஹ் இந் அந்த சைடு போன்ன நாங்க மொத்தமா வாங் ட்டு வந்துருவோ அது எல்லாமே
செல நேர போடு செல நேர போட மாட்டோ
ஏன்னா அது கெடக்கறது அது ரொம்ப கஷ்ட ரொம்ப ரேர்தா
ஆமா எங்க ஊர்லன ஆமா எங்க வீட்ல ஒரு செ எங்க அதாவது எங்க அம்மாவோட அம்மா வீட்ல வந்து ஒரு செடியே நிக்குது
புரிது புரிது நா செடிக் கெடச்சாக் கூட வாங்கிட்டு வந்து வீட்ல வப்பே வாய்ப்புருந்தா
ஹ்